அ நலமா இருக்கீங்களா தோலி
நலம் தோலி நீங்க நலமா இருக்கீங்களா
ஆ நலமா இருக்கோம் தோலி
சாப்டாச்சா தோலி
ஆ சாப்டாச்சுங்க தோலி நீங்க சாப் டீங்ளா
ஆ சாப்ட்டேன் தோலி இப்பதா சாப்ட்டு முடிச்சேன்
ஆ ஆ சரிங்க தோலி சொல்லுங்க தோலி இன்னைக்கு என்ன தலைப்பு எல்லாரு சாப்ட்டாச்சு தோழி
உம் சொல்லுங்க தோழி என்ன நீங்க என்ன சாப்ட்டீங்க தோழி
தை
தஸ் அப்டியா சேரிங்க தோழி
உம்
எப்பவுமே டிஃபன் தானா தோழி தலைப்பு ஓகே இன்னைக்கு என்ன பேசலா அப்டின்னா அ செரி டிராவல் பத்தி ஏதாவது பேசு -லாமா உம் இப்போ நம்ம டிராவல் பண்றோ இப்ப இப்போயின் இப்ப சென்னைல பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் இருக்கு இல்லையா இப்போ இந்த மாதிரி டைம்ல எங்க போனா நல்லா இருக்கும் நீங்க நெனைக்கிறீங்க தோழி
வெயிலுக்கு வெயிலுக்குனாலே நம் மா கண்டிப்பா ஊட்டி கொடைக் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஆஹ் அந்த ஏதா கொஞ்சோ குளிர் பகுதி நல்லா இருக்கூ அந் கிளைமேட்டுக்கு அப்டின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வருவாங்க
ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி அதுதான் இப்போ இருக்கிற வெயிலுக்கு எங் எங்க போறதுன்னே தெர்ல வீட்டு விட்டு வெளியில போனாலே அப்டி வெயில் அடிக்கிது செரி நம்ம வீட்டு பக்கத்துல பீச்சு தான் இருக்கு செரி போய் உட்கார்ந்துட்டு வரலான்னு பார்த்தா மண்ணு
கண்டிப்பா தோழி
சேரி எங்காவது வெளில டூருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோ செரி அதுவும் கொஞ்சோ டிலே ஆகிட்டே இருக்கு செரி கரெக்டா எங்க போலா அப்டின்னு யோசிக்க போது இந்த கிளைமேட்டுக்கு கரெக்டா சொன்னீங்க ஊட்டிக்கு போலாம் அப்டின்னு கண்டிப்பா நாங்க போவோ தோழி
ஸ்கூல் திறந்துடுவாங்களே தோழி இன்னிமேட்டு எப்டி நம் அ
ஆமா அது எட்ட எட்டாம் தேதி தானே தோழி அது
ஓ அதுக்கிடையில நம்ம நம்ம போயிட்டு வந்துரலான்றீங்க
ட்டு வந்துடுலாம்
உம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா இந்த வெயிலுக்கு அங்க அந்த இடமா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம போய் அதை விட்டால் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே சேஃப்டியாக பத்திரமா இருந்தால் நல்லாயிருக்கும் ஆ வெளிலெ ல்லாம் சுத்தமா வர முடியல
ஆமா தோழி ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு போ நம் அதால எங்காவது குளிர்ச் ச்சியான இடம் தான் இப்போ கேக்குது போல் ஏன்னா இப்போ ஏசி இல்லாம இருக் கொஞ்சம் நேரம் கூட இப்போ வேற வெயில்னால் ப்ப நம்ம அதிகமா ஏசி எல்லாம் யூஸ் பண் பண்றதுனால அடிக்கடி கரண்ட் வேற கட் பண்ணி விட்
உம்
அதுவே ரொம்ப கஷ் கஷ்டமா இருக்கு நீங்க போயிருக்கீங்களா தோழி ஊட்டி
ஆஹ் நாங்க ஒரு ஊட்டி போயிருக்கோம் கொடைக்கானல் ரெண்டுக்குமே பெய்ருக்கோம் தோழி ஆனா போய் இப்ப ரொம்ப வருஷ் ஆச்சு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு நாங்க போயிட்டு ஆமா அதுக்கெடையில நாங்க இப்ப சமீபத் பத்துல எங்கேயும் நாங்க அங்கலாம் போகல
உம் நான் கொடைக்கானல் போயிட்டு வந்தன் தோழி நல்லா லா இருந்துச் ஆனா இப்போ இருக்கிற வெயில் இங்க இருக்கிற வெயிலுக்கு இப்ப கம்பேர் பண்ணும்போது கொடைக்கானல விட ஊட்டி தான் கொஞ்சம் நல்லா உன்னும் குளிர்ச்சியா இருக்கு நல்லா பெஸ்ட்டா
கொடைக்கானல் நல்லா இருக்கும் தோழி ஒரு மாதிரி கிளைமேட் ட் வந்து உங்களுக்கு அப்படியெ ஒரு மாரி ஆஹ் ஆஹ் அந்த சாரல் மழ இருக்க மாரி இருக்கும்
ஆஹ் கரெக்டா சொன்னீங்க ஆமா ஆமா ஆஹ் நானும் போயிட்டு வந்தேன்
உம்
உம் பொயிட்டு வந்தோம் வந் அங்கயும் போயிட்டு வந்தோம் ஆனா இப் இப்போ இருக்கிற கிளைமேட் நாங்க செக் பண்ணுனோம் கொடைக்கானல் போலாமா ஊட்டி போலாமா அப்டின்னு பாத்தா அந்த வானில சுவயம் அங்க என்ன சொல்றதுன்னா அங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு ஊட்டில நம்ம வெதர் என்ன செக் பண்ணும் போது ஊட்டில கொடைக்கானல விட ஊ ட்டில கொஞ்சம் நல்லா இருக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆமா நல்லா சில்லுனு இருக்கு அப்படின்ட்டு சரி ஓகே அங்கயே போலாம் அப்படின்ட்டு
அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ இந்த வெயிலுக்கு கண்டிப்ப இப்ப நம்ம அங்கதான் தோழி போகணும்
ஆமா வேற ஏதாவது போ நம்ம இந்த இருக்கிற வெயில நம்ம ரொம்ப இது ஆகாம இருக்கணும் இப்போ இந்த வெயிலுக்கு எதுக்குதான் இல்லோ நம்மளுக்கு சளி இரும்பல் எல்லாம் வருதுன்னே தெரியல தோழி
அதாவ அந்த சொல்லுவாங்கள தோழி அந்த இதுக்கு தகுந்தால் போல அஹ் என்ன வானிலை மாறுதுன்னு சொல்றாங்களய னால நம்ம வேர்வையே நம்ம வந்து நம்ம சளி பிடிக்கிறதுக்கோ காய்ச்சல் வ த்துக்கும் நம்ம அஹ் நம்ம உடம்புல உள்ள நீரே நமக்கு அப்படி ஒரு கெட்ட நீரா மாறிருது
ஓ அப்படியா
பத்துனாதான் நமக்கு அப்படி ஆகுறது
ஆஹா
ஆ ஒவ்வொரு வெயிலு ஆஹ் அல அந்த தாக்கத்தனால தான் நமக்கு சில பேத்தக்கு பத்தீங்கன்னா காய்ச்சலே உண்டாகும் இந்த நேரத்தில
ஆமா எனக்கு அதுதான் எனக்கு இது வரைக்கும் இந்த டைபாய்ட் ஜொரம் அப்படின்ட்டு ஒண்ணு வந்ததே கிடையாது தோழி இந்த வெயில எனக்கு இந்த டைபாய்ட் ஜொரம் வந்துட்டு நிறைய குளிர்ச்சி வேற பண்ண சொல்லிட்டாங்க டாக்டர்
ஹ் உம்
நல்லா குளிர்ச்சியா துக்கோங்கனு இன்ஸ்
ஆஹ் அதுவும் நம்ம சேக்க கூடாது தோழி அதே நேரத்துல ரொம்ப உஷ்ணத்துல இருக்கு நம்ம இப்ப நீங்க சொன்ன அந்த குளிர்ச்சி ஐட்டத்தல்லாம் நீங்க சேர்த் க்கிட்டீங்கன்னா இப்ப இந்த கோல்டு இது மாதிரி தான் நமக்கு சளி பிடிக்கிறதா இருக்கு கட்டும் ரொம்ப ஹ நமக்கு இத இதஸ் ஸ் அந்த மாரி எடுக்கக்கூடாது தோழி.
என்ல்ல அந்த டைம்ல எனக்கு இரும்பல்லு இருந்துச்சு தோழி ஆஹங்க சல்லி இந்த ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இப்போ கொஞ்ச நாள் இப்ப ஜொரம். போய் ஒரு ஒரு வார். க்கு அப்புறமா ஒரே இரு ம்பல் ஒரே சல்லியா இருக்கு தோழி. முடிவே இல்லது. என்னடா அப்படின் பாக்கும்போது சரி நம்ம அவ்வளோ சாத்துக்குடி ஜூஸு
க்ஹஹ சாப்பிடக்க கூடாது. இல்ல இல்லங் தோழி இத நீங்க நார்மலான ஒரு இதுல நீங்க ஆரம்பத்திலே எடுதர்னு. இப்ப வந்து உங்களுக்கு இந்த கோல்டு பிடிச்சிரு இடத்துல இந்த இடத்துல நீங்க அத எடுக்க கூடாது.
உம் ஆஹ் அப்போ எனக்கு ஜொரமே கம்மி ஆகல தோழி. உம் அதனால என்ன பண்றதுனே தெரியல. அது க்காக வைத்து குளிர்ச்சி பண்ண சொன்னாங்ளே
இல்ல தோழி அதுக்கு நீங்க வந்து ஆஹ் ஹ அவங்க மருத்துவர் சொல்ற ஆலோசனை கேட்டுட்டு மாத் மாத்தற எடுத்துட்டு அதே நேரத்தில நீங்க அந்த கோல்டா இரு இருக்கும்போது அஹ் வீட்டு பக்கத்தலயே இந்த ஓமவல்லி தலை இந்த துளசி இதெல்லாம் நீங்கள் இருக்குலைங்க அ சும்மா நார்மலா ரெண்டு ண்டு இல மூணு இலை பறிச்சுட்டு அதனல்லா வாஷ் பண்ணிட்டு கழுவிட்டு நீங்க கொஞ்சம் மென்னு சாப்பிட்டு பாருங்க.
உம் செரி ஓகே தோழி.
து மூக்க அடைப்புக்கு தொண்டைக்குல்லாம் கொஞ்சோ நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆஹ் உஹம் இப்ப நீங்க ஏன்னா இப்ப நம்ம அந்த கிளைமேட்ல நம்ம இருக்கோம் நீங்க அடுத்து நீங்க வந்து இப்ப ஊட்டி போலான் றிங்க அங்க போனீங்கன்னா ஓ நல்ல சில் ஆயி டு ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு வேற இப்ப கோல்டா இருக்கு. க்குது ஆ அப்ப பயணத்தின் போது நமக்கு எப்படி இருக்குன்றத நீங்கயோசுச்சு பாருங்க ஏன்னா அங்க போய் நம்ம போய் கொஞ் கொஞ்சோ நல்லா சில் பண்ணிட்டு வரணும் அதை விட்டுட்டு இங்கேருந்து நம்ம போகையிலயே நம்ம உடம்பு இப்படி வச் ச்சு அங்க போயும் நம்ம ச்சு அத எப்படி சொல்றது ஆமா ஆமா ஆமா தோழி ஆமா ஆ கண்டிப்பா தோழி உ ச்சு கொஞ்சோ நீங்க எங்கய சரி பண்ணட்டு உ
கோல்டு வேற இருக்கு நம்மளுக்கு இருமல் வேற இருக்கு இந்த கிளைமேடக்கு நம்ம போணுமா அப்பின்ட்டு யோசிச்சுதான் இவ்வளவு நாள் தள்ளி போ போட்டன் தோழி அப்போ கூட நானும் எவ்வளவோ மருந்து எடுத்து பாத்துட்டேன் எவ்வளவோ டாக்டருக்கு போய் காமிச்சு ஊ இன்ஜெக்ஷன் எல்லா போட்டு என்னென்னவோ பண்ணி பாத்துட்டேன்னு தோழி அப்போ கூட இந்த சளி கம்மியே ஆகமாட்டேங்கன்னு தோழி அந்த குடி ச்ச அந்த ஜூஸ் எளநீர் எல்லா இப்போ நல்லா எனக்கு வச்சு செய்யுது தோழி
நீங்க லைட்டா வேற எடுத்துருக் ட அந்த சாத்துக்குடி எல்லா ரொம்ப குளிர்ச்சி
உம் எல்லாமே எனக்கு தெரியாது தோழி இந்த மாரி டைம்ல என்ன எடுத்துக்கணும் இதுதான் இத்தனி வருஷத்துல முதல் தடவை எனக்கு வந்து ந்து இந்த மாரி டைம்ல என்ன எடுத்துக்கணும் எனக்கு தெரியாது சுத்தி இருக்கற அவங்க எங்க வீட்டு வீட்டுல இருக்கிறவங்க இருலு டீப்ல எல்லாருமே டுகு குளிர்ச்சி பண்ணே இதுல வயுத்துல ரொம்ப ஹீட் ஆயிர்
உம் நீங்க அது நாளடு அது ப்ப அந்த ஹீட் ஆரம்பிக்றப்பய் நீங்க கொஞ்சொ கொஞ்சமா கொஞ்சொ கொஞ்சமாக குளிர்ச்சியான ஐட்டத்தெல்லா நீங்க சேத்துக்கிட்டே வந்துருக்கணு ஆஹ் கொஞ்சமா நீங்க சேக்கும் போது நம்ப ஒடம்பூ ஹீட்டாருக்கு நீங்கஸ் சாப்புட்ற பொருள் நம்ம இருக்குற எடொ அந்த வீடு வி வெளியில இருக்க சூழ்நில எல்லாமே ஹீட்டு அப்போ அதுக்கு தகுந்த மாரி நீங்க கொஞ்சமாவது குளிர்ச்சியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாக்க நல்லாருக்கு இப்ப நீங்க ஃபுல்லா குளிர்ச்சியா எடுக்கவுந்தா ரெண்டுமே சேந்து உங்களுக்குப்பொ கோல்டாக் கிருச்சு அதுக்கு மருத்துவர் ஆலோசனப்படி நீங்க
ஆமா கரட் கரட்டு தோழி சரியா அது பாத்துட்டு வந் தோழி நெறைய இன்ஜசனெல்லா பாத்துட்டே போட்டுட்டே எல்லா பண்ணியாச்சி என்ன பண்றதே தெரில இப்பொ பசங்க இப்பொ தங்கச்சி தங்கச்சி பசங்க எல்லா வந்திருக்காங்க வீட்டுக்கு
உம்
என்னாலயே தள்ளி போட்டுட்டே இருக்காங்க அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுக்குடா நம்மளால அவங்களோட இது ட்ரிப் எல்லா இதாகத்
அ அ நம் நம்மளால அவங்களோட சந்தோஷங்கள்லா தடைபடுதுல்ல கண்டிப்பா ம் உம்
செரி இப்பொ இருக்குற இந்த வெயிலுக்கு ஏதாவது ஒரு குளிர்ச்சியான எடத்துக்கு போலான்
உம் கண்டிப்பா நீங்க உங்க உடம்ப கொஞ்ச ச சரிநிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறொ நீங்க பொயிட்டு வாங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி உங்க கிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இந்த து நல்ல விஷயொ எல்லா நீங்க சொன்னிங்க
ஆஹ் உங்கள்ட்ட பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ச்சி தோழி அடுத்த ஒரு இணைப்ல கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருமே சந்திக்லா தோழி ஆ நன்றி நன்றி வணக்கம் தோழி